வணக்கம் கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
சொல்லுங்க எப்டி
ம் ஆ ஆ நாங்களா மதிய சாப்பாடு சாப்ட்டு இப்ப சாய்ந்திரொ தேநீர் கூட டீ கூட குடிச்சாச்சு இனி நைட்டு் டிஃபனுக்கு ரெடியாக வேண்டியதா நம்ம அன்றாட வாழ்க்கையிலே ஆமாங்க தோழி ம் இன்னு மணி அஞ்சாயிர்ச்சே தோழி அஞ்சுக்கு மேல ஆயிர்ச்சு அது எங்க வீட்ல எல்லாமே நேரப்படி நடக்கு தோழி
இனிமேல்தா
காலைல எட்ர ஒம்போது மணிக்குள்ள சாப்பாடு முடிஞ்சுரு மதிய ஒன்றைக்குலா சாப்பாடு முடுஞ்சுரு இப்ப ஆமா தோழி அஞ்சு மணிக்கு திருப்பி இப்ப நைட்டுக்கு எட்ர எ எட்டுக்குள்ள ரெடி பண்ணிர்னு தோழி நானு ஆ அ அது வந்து ஒரு ஒரு ஒரு வார மோ இல்ல ஒரு மாசமோ நம்ம அது கண்ட்டினியூ பண்ணிட்ருந்தோன்னா அது நமக்கு நாளடைவ்ல அதுவே பழகிரு தோழி நமக்கு லைன்ல இருக்கீங்களா தோழி
கேக்குதா தோழி உங்கள்க்கு?
ஆ கேக்குது தோழி கேக்குது
ம் சொல்லுங்க தோழி எத பத்தி நம்ம பேசலா இன்னக்கி
அன்றாட வாழ்க்கைலே நெறைய இருக்கு தோழி நமக்கு த இப்ப காலைல எழுந்ததுல நம்ம அன்றாட வாழ்க்கைய பத்தி பேசுவோ தோழி
கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி
நமக்கு நம்ம அன்றாடோ பாத்தீங்கனா வேலையெல்லா நமக்கு சரியா இருக்கு நம்ம அ காலைல எந்திரிச்சதுலந்து ஒரு டிஃபன் பண்ணு ஒரு டீ போடனு திருப்பி அடுத்து இந்த துணி தொவக்கிறது பாத்துரொ வெலக்கறது அப்டின் சொல்லிட்டே பாத்தீங்கனா இதுனால ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு கல்யாணத்துக்லா பாத்தீங்னா நம்ம போறதாந்தா முன்கூட்டியே இதல்லா செஞ்சு வச்சுட்டு போனு இல்ல வந்து செய்யிற மாரி இருக்கு ஆ எ நேரத்த வந்து அந்த நேரத்துல நம்ப ஒதுக்க முடியாம இருக்கு அதுக்கப்றொ வெளில எங்கயு நம்ளால அவ்ளவா போக முடியாது ஏனா நமக்கு தினசரி வாழ்க்க நம்ம வீட்லயே கரெக்டா இருக்கு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க தோழி நீங்க
வெளில போய் இதுனால பாத்தீங்கனா நம்ளால ஒரு வேல செய்றதுக்லா ரொம்ப கஷ்டொ ஆ வேலக்கி போயிட்டு வந்து திருப்பி இதெல்லா பாக்குறதுனால நம்ம ஒடம்ப நம்மதா ரொம்ப ஆ இது பண்ணிக்கிற மாரி இருக்கு தோழி நா ஒரு சில ஒரு சில ஒரு சில தோழிகள் இந்த ஒரு சிலர்லா பாப்பே நானு வேலைக்கி போறவுங்கலா பாப்பே காலைல வெள்ளன எந்திரிச்சு சமச்சு வச்சுட்டு எந்திரிச்சு ஓடுவாங்க திருப்பி சாய்ந்திர வந்துருவாங்க திருப்பி சாய்ந்திர வந்து அந்த வேலைய பாப்பாங்க இப்புடியே ஒ ன்னு ஒன்னா செஞ்சுட்ருக்கப்போ பாத்தீங்கன்னாக்க நம்பளோட உட உடல் உழைப்புகள் தா ரொம்ப இதா இருக்கு தோழி
ஆமா கண்டிப்பா தோழி அ வேலக்கி போயிட்டு வந்து வெளி வீட்டா வேலல்லா செய்றது வந்து ரொம்பவே கஷ்டொ தோழி அது ரொ பண்றவங்கள்க்கு ரொம்பவே பெரிய விஷ்யோங்க நா வந்து வெளிலவு வேல‌போய் வ பண்ணிட்டு வந்துட்டு வீட்டு வேலையு பண்றது வந்து ரொம்பவே கஷ் டமான வேல தோழி அது கண்டினியூவா பண்றவ ஆளுக்குதா தெளியு அந்த வலியே அவுங்க வந்து வெளியிலயே போய் வ டயர்டா இருப்பாங்க வீட்லேயு டயர்டா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அது ரொம்பவே வெளிலயு சொல்ல முடியாம வீட் ட்லியு சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்ற மாரி இருக்கு தோழி
ம் ஆமாங்க தோழி கண்டிப்பா ஆ பாத்தீங்கன்னா ஒரு சிலர்ல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்மளையு நம்ம வீடையு நம்மளையு கவனச்சுக்கிட்டு அ எக்ஸ்ட்ரா பத் தீங்கன்னா அவுங்களோட மாமியார் மாமனார் இவங்களா இருப்பாங்க சப்போஸ் அவுங்க நாத் ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்குறவங்கலா பாத்தீங்கன்னா பொழுதனைக்கி அந்த அடுப்பு நம்ம அடுப்புகிட்டருந்து நம்ம வெளிய்ல வர முடியாது அப்டியே வந்துட்டாலு இந்த வேலையு பாத் த்துட்டு அந்த வேல அடுத்து பேய் துணி தொவைக்கிறது ஆ இதலா நறையா சேந்து போயிருக்கு ஆனா உங்களையு நா ஒவ்வொரு நேரோ நெனைச்சுப்பே எ ப்புடுதா இதெல்லா சமாளிக்கிறாங்க நம்ளால ஒரு வீட்டு இந்த வேலையே நம்பளால செய்ய முடியல நமக்கு ரெஸ்ட் வேணு அப்டின்னு சொல்லி நம்ம தேட்றோ ஆனா அவுங்க எப்டி இதெல்லா சமாளிக்கிறாங்க
கண்டிப்பா தோழி அது அந்த உணர்வு எனக்கு இருக்கு தோழி நா வந்து ஒரு கூட்டு கொடும்பலதா இருக் கூட்டு குடும்பத்துலதா இருக்குறே தோழி எனக்கு வந்து மாமனார் மாமியாரு கொழந்தானார் அவங்களோட ஒய்ஃபு நா வந்து பெரிய மருமக அதனால வந்து நீங்க சொல்ற இ சுச்சேஷன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியு தோழி நம்போ வந்து காலையில ஸ்டார்ட் பண்ற வேல வந்து ஈவினிங் ஆனா கூட அது கம்ப்ளீட் ஆகாது தோழி நம்ம ஏதோ கிச்சன்னோயோ ஆ ஹாலையு ஓட்டிட்டே இருக்கற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு தோழி கால்லேநஂது நைட் வரைக்கு பண்றா பண்ணாலு ஒரு அஞ்சு நிமிஷோ போய் உக்கார்ந்தா திரும்பவு வந்து நம்ம பாத்தா அந்த ஆ கிச்சன் ஃபுல்லா ஆ இது இருக்கு பாத்திரங்கள் இருக்கு பாத்திரங்கள் இருக்கு ஆ திரும்பவு எதுவு நம்ம வேலையே கால்லேருந்து பண்ணா பண்ணிருக்கறாத மாதிரி நம்மகிட்ட வந்து அப்படியே வேலேங்கள் அ இருந்துட்டே இருக்கு தோழி கால்லேருந்து நைட் வரைக்கு
காண்டிப்பா தோழி கண்டிப்பா
நம்ம பண்ணிட்டே இருப்போ அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு தோழி இந்த கூட் டு குடும்பத்துல்ல மட்டு இப்போ வந்து இந்த தனி குடும்பம் இருந்தாங்கன்னா அவுங்களோட விஷ் யோ அது தனி உங்களுக்கு அவுங்க வந்து அவுங்களோட வேலைய வந்து அவுங்களோட சச்சிஷன் தன் பாடுத்த மாதிரி அவங்களுக்கு எப்பிடி முடியுதோ அவுங்க வந்து படுத்துப்பாங்க இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தோன்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குருது அப்போ நம்ம பெரியவங்கல்லா என்ன பண்றாங்கன்னா இந்த வேல வந்து இந்த டைம்ல அவுங்க முடிச்சிர்ணு இந்த வேல வ எதுக்கி இவ்ளோ நேரோ வரைக்கு முடியாம இருக்குதுன் சொல்லி ரொம்ப கொஷின் கேக்கற ஆளுங்க நறையங்க இருப்பாங்க அங்க வந்து நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கற மாதிரி இருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அவுங்களுக்கு சாப்பிட கூட நேரோருக்காது கேட்டா நம்ம நீ சாப் ட்டீங்களா கேட்டா கூட இன்னு சாப்படவே இல்ல ம்
ஒருவோத்தவங்க வந்து யாரும் நம்மல வந்து ஆ யாரு சாப்ட்டீங்ளா இது உங்களுக்கு வேணுமான் சொல்லி யாரு கேக்கறது இருக் இருக்காது நம்மளே பண்ணி நம்மள சாப்புட உக்காற டைம்ல யாராவது வந்துருவாங்க திடீர்னு அவுங்களுக்கு பாத்து நம்ம நம்ப சாப்புட்றத சாப்புட்றதா பாதியிலே விட்டு ஏந்துக்கிற மாதிரி இது தண்ணி ஒரு பாப்பா வந்து உக்காந்துட்டு இருந்தா கூட சாப்ட்டுட்டு கூட அவ்ங்க பா தண்ணி யாரு எடுக்க குடுக்க மா இரு க்க மாட்டாங்க ஆ அந்த எ இல்ல ஆமா எல்லா சுச்சுவேஷன்லயு நம்மளே வந்து சாப்ட்டுட்டு இருந்தா கூட இல்ல ஒரு வேல செஞ்சுட்ருந்தா கூட எந்த சுச்சுவேஷன்ல வந்தாலு எங்கள மட்டுந்தா கூப்டுவாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சொ குடுங்கம்மா அ கொஞ்சொ இது பண்ணுங்கமா அது பண்ணுங்கமா எதோ நம்ம சும்மாயே உக்காந்துட்ருக்குற மாரி நம்ம ப வேலதா பண்ணிட்ருப்போ அந் அந்த சுச்சுவேஷன்ல நம்மள பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க அவ்ங்க அந்த வேல பண்றாங்களே நம்ம போய் இது எடுத் தண்ணி குடிச்சிக்லா நம்ம இது பண்ணிக்லா நம்ம இது பாத்துக்லான் சொல்லி கொஞ்சொ யோசிச்சா வந்து அவ்ங்களோட பாரொ கொஞ்சொ கம்மியாகு அது புரிஞ்சுக்கிறதே இல்ல
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா
ங்க மேலதா எல்லாமே இருக்குதுன் சொல்லி அந்த மாதிரி போறது எல்லா இ இதுலயு
ஆமா அதே மாரி இக சாப்பாட் டைமு லேட் ஆகு நைட்டு தூங்க போறது லேட் ஆகணு ஆனா காலைல மட்டு நம்ப சீக்கிரொ எந்திருச்சு எல்லாத்தையு எல்லா வேலையு நம்ம பாக்கணு த்தவங்களுக்கு என்னா வேணு இவுங்களுக்கு என்ன வேணு அதெல்லாமே கேட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களையு செய்யற்துக்குல உண்மைலியே அந்த இதுல்லா நெனைக்கைலயே நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு செய்யிறவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ப்ப ம்
தோழி அந்த உணர்வே வந்து ரொம்ப பெஜாரா இருக்கு உங்களுக்கு ஏ நம்ம எல்லாத்லியு நம்ம மொதல்ல வந்து நின்னு எல்லா செஞ்சு எல்லாரு சாப்ட்டு எ நீ சாப்ட்டியான் சொல்லி யா எ காக் கேக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏதோ இருக்குற மிச்ச மீதி சாப்புட்ற மாதிரி உக்காந்து சாப்ட்டு சாப்புர்ற டைம்லே கூட நம்ம வந்து எ நம்மோ எப்போ சாப்ட்டு ஏந்திப்போன் சொல்லி வெய்ட் பண்ருப்பாங்க ஏதாவ்து வேல சொல்றதுக்கு நம்ப்ளுக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இ க்குந் தோழி நம்மளுக்கு வந்து உக்கா அந்த உக்கார்ற நிமிடொ வந்து அது கூட ஒரு நிம்மதியா இருக்காது நம்ப எப்போ ஏந்திப்போ ஒரு வேல சொல்லான் சொல்லி எல்லாரு வெய்ட் பண்ணிட்ருப் ப்பாங்க ஆனா இ இதுலயு என்னன்னா அவ்ங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து தண்ணி குடுத்துன்னு இருந்தா அங்க வந்து உங்களுக்கு நம்மள கொழந்தைங்கள பாத்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு ஒடம்பு ச ரியில்லன்னா நம்ம கொழந்தைகள ஏ நம்ம செ என்ன சொல்றது நம்ம ஒடம்பு சரியில்லன்னா அப்பதா நம்ம கொழந்த வந்து ரொம்ப எங்கள வந்து ஆ இது பண்ணுவாங்க அ நீ வா விளாட கூப்டுவாங்க அப்போதா அப்போன் எல்லா டிமாண்டு அப்பதா இருக்கு எங்கக்கிட்ட அப்போனா கொஞ்சொ கூடு கூட்டுக் குடும்பத்துனா ஒரு மாமியார் இருப் பாங்க ஒரு கொழந்தனார் வைஃப் இருந்தாங்கன்னா அப்போ அந்த சி ச்சிவேஷன்ல வந்து நம்ளுக்கு அவ்ங்க நல்லா யூஸ் ஆவாங்க ஒரு எடத்துல நம்ப கொஞ்சொ துன்பறுத்துரா இருந்தா கூட ஒல் எடத்துல நம்பளுக்கு கொஞ்சொ ரிலீஃபா இருக்கு நம்ப படுத்துட்டா நம்ப தூங்கிட்டா யாராவ்து இருக்காங்க பாக்குறதுக்குன் சொல்லி ஒரு அந்த ஒரு ரிலாக்சேஷன் கெடைக்கு எல்லா எடத் சொல்றங்க ஒரு கூட்டு குடும்பொன்னா ஒரு அதுலியு கொஞ்சொ இது இரு க்கு அ நார் இதுவு இருக்கு கெட்டது இருக்கு கொஞ்சொ நல்லது இருக்கு அதே மாதிரி தனியா இருந்தா நா ஒ ஒரு ஜொரொங் கூட இருந்தா கூட யாரு நம்ப்ள பாக் கற்க்க மாட்டாங்க ஆ அங்கயு ஒரு கஷ்டொ இருக்கு இங்க கொஞ்சொ வேல கம்மினாலு ஒரு படுத்துட்டா நம்பள்க்கு பாக்க ஆள் இருக்காது
கண்டிப்பா தோழி கண்டி
ஆமா எல்லா எடுத் இதுல ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு இதுல கொஞ்சோ சந்தோஷமு இருக்கு கொஞ்சோ துக்கமு இருக்கு எல்லாத்துலயு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதா வாழ்க்கைன்னு சொல்லி சில இதுல நம்ம கத்துக்கணு
கத்துக்கனு தோழி கண்டிப்பா தோழி உண்மை தான் தோழி நீங்க சொன்னது எல்லாமே உண்மையாருக்கு நம்ம அதெல்லா கடந்துதா நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோ வந்துகிட்டுருக்கிறோ நம்ப
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நம்ம எல் இரு நம்ம இருக்கிற சுச்சுவேஷனு புரிஞ்சுக்குட்டு நம்ம சந்தோஷமா போய்ட்டாலே அந்த கொஞ்சோ நம்ம ரிலீஃப் பா இருக்கு அது நம்ம நெறைய யோசிக்காம கொஞ்சோ இ நம்ப வாழ்க்கை இப்டிதா அடுத்தவங்க வாழ்க்க வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணிட்ருந்தா நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு தா கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இதா ஏ வாழ்க்க அவுங்க வாழ்க்க தனி ஏ வாழ்க்க தனின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்ம வாழ்க்க தக் குந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டா நம்ம வாழ்கைய சந்தோஷமாருக்கு நம்
ம் கண்டிப்பா தோழி கூட்டு குடும்பம்னாலே நம்ம வுட்டு குடுத்து போணு மெயினா அது
ஆமா தோழி கண்டிப்பா ஆமா எல்லா விஷயத்திலயு நம்ம வாக்குவாதோ அப்டி பண்ணிட்ருந்தா நம்ம வாழ்க்கைதா கொஞ்சோ கஷ்டமா போய்டு நம்ம எல்லா சுச்சுவேஷன்லயு கொஞ்சோ அப்புறம் பொறுமையா இந்த எடத்துல நம்ம பேசணுமா இந்த எடத்துல இதுதா பேசணு இந்த எடத்துல நம்ம வாய் தொரக்க லாமா இல்லயான்னு சொல்லி யோசிச்சு நம்ம கொஞ்சோ பொறுமையா போய்ட்டா நம்ம வாழ்க்க அப்டியே சந்தோஷமா போய்ட்டு இருக்கிற எடதுத்துலேயே நம்ம நல்லா போய்ட்டு இருக்கலா நம்ம கொஞ்சோ அதிகமா பேஸ் சி வே தேவயில்லாத இடத்துலன்னா நம்ம வாய் தொறந்துகிட்டு தேவயில்லாத விஷ் நம்ம மூக்க நொழிச்சுக்கிட்டுருந்தா நம்மளுக்கு தா கஷ்டோ நம்ம வாழ்க்க நம்மளே கையால நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நின்னுடுவோ தோழி நம்ம வாழ்க்க தகுந்த மாதிரி நம்ம போய்ட்டா
ம் பிரச்சன இல்ல ஆமா தோழி கண்டிப்பா ம் அடுத் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ் ஒரு துணி கடைக்கி போனாலு செரி ஏதாது இது பண்ணுனாலு எல்லாத்தோட அபிப்பிராயத்தயு கேட்டுட்டு தா நம்ம வந்து செய்ய முடியு நம்மளா தனிப்பட்ட முறைலயு எது செஞ்சிருவோ இது ஆனா தனி குடுத்தனுல இருந்தா நம்ம செய்யலா நமக்கு புடிச்சத நம்ம வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நம்மளோட சுதந்திரத்திலே நம்ம வாங்கிக்கிகளா ஆனா கூட்டு குடும்பத்து இருக்கும்போது அப்டி கெடையாது அவுங்களுக்கு என்ன புடிக்குதோ அத செஞ்சுதா ஆகணு நம்ப அப்ப அந்த இடத்துலயு நம்ம வுட்டு குடுத்துதா போனு
அவ்ளோவா விருப்பம் இருக்கோ இல்லயோ
உ
அவுங்களோட என்ன சொல்றது அவுங்களோட டிசிஷனயு நாங்க அக்சப்ட் பண்ணிக்கிட்டு நம்ப சில நேரத்துல நம்ம வந்து நம்ளுக்கு பிடிக்கலனா கூட நம்ம வந்து அது செரி ஓகேன்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டுருந்தாதா நம்மள இந்த வாழ் க்கைல இந்த கூட்டு குடும்ப சொல்ற வாழ்க்கைல நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியு நம்ம எல்லா எடத்து லயு நம்ம வந்து கொஞ்சோ அட்ஜ் பண்ணாம நம்ம வந்து இதுலே எதுக்கு வேணானு சொ சொல்லி நம்ம ஆர்க்யுமெண்ட் பண்ணிட்டு அந்த எடத்துல நின்னா நம்ளுக்குதா வந்து அது கஷ்டமா போய் விடு அது நம்ம அங்க முடிஞ்சிரு வீட்ல வந்தா நம்மளுக்கு சின்ன சின்னையா பிரச் சனன்னு சொல்லி ரொம்ப அதிகமா ஆயிட்டே போயிடு நம்ம சில எடத்துல கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணிட்டு போயிட்டா அது கொஞ்சோ வந்து நம்மளுக்கு இதா இருக்கு சில எடத்துல நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம சொல்ல முடியுன்னா சொல்லலா இல்ல அந்த சுச்சுவேஷன் கரெக்ட் இல்ல நா சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆனா நம்ம கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சோ எல்லாருக்கு வந்து யாரு மொகோ சுழிக்கிற மாதிரி இருக்காது
ம் ஆமா தோழி கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா
சரி தோழி நம்ம தொடர்ந்து பேசலா இப்போ எங்களுக்கு கொடுத்தப்பட்ட நேரம் முடிய போது நம்ம மீண்டும் பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி
ரொம்ப நன்றி வணக்கம்